ம் சொல்லுடா நல்லா இருக்குல்ல இதுல பேசுறதுக்கு மூணுனா செகெண்டா
ம் ஆமா ம்
யாரு கூடயோ பேசுறதுக்கு ஊங்கூட பேசுறது நல்லாத்தா இருக்கு
ம் என்ன நீ ஆனா யாருகிட்டயோ பேசுற மாரி பேச வெக்கிறல்ல
இப்ப ஏன்ட்ட ஏங்கிட்ட பேசுற மாரி நீ பேசல நாய
ம்
அப்ப நா ஒனக்கு நார்மல் கால் தா பண்ணணு ப இத கட் பண்ணிறவா
ம் ம் அப்றொ
ம் நா ஒரு ஷாட்டாப் எடுத்துருக்கே ம்
எனக்கு வாட்ஸ்சப்ல அனுப்பு
போட்டுட்டு அனுப்புறண்டா ம் ஃபஸ்ட்டு செட் டாவுதான் பாக்கணு எல்லாரு போட்றாங்கல்ல ஒரு ஆசையா இருக்கு
ம்
எல்லாரும் போட்றாங்கல்ல அதுனால ஒரு ஆச நம்ம போடுவோ அப்டி சொல்ட்டு ஆ க்ராப் டாப் டைப் தா அதே க்ராப் டாப்பேதா இவ்லதா வரு ஹிப்பு வரைக்கு தா வரு
ம்
ஜீன் போட்லா ஜீனுக்கு போட்லா அப்டின் சொல்லிட்டு பஸ்ட்டு ஒரு நல்ல ஜீன் எடுக்கனும் ப்ளாக் கலர்ல
ம்
ஒர் ஜீன் கூட இதுவரைக்கு இல்லடா ச்ச எல்லாரு சொன்னா நம்புவாங்ளா சொல்லு சிரிப்பாங்கல்ல என்ன பாத்து உனக்கொரு ஜீன் கூட இல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்ல அப்டின் சொல்லிட்டு எப்ப பார் சுடிதாரே எடுத்துட்ருக்கேனு இப்போ பாரேன் ஃபுல்லா அந் த்ரீ சீட் த்ரீ பீஸ் முன்னாடி போடுவந்தெரிமா உங் கூட இருக்கும்போது
ம்
அந்த மாரி டாப்பு துப்பட்டா ஷால் அப்டி தேடி தேடி எடுத் அது வேற முன்னாடி எப்டி பாப்பே ஷால் பெருசா இருக்கா நெட்டையா இருக்கா அதே மாரி இப்போ இந் ஷால் பெருசா இருக்கா நெட்டையா இருக்கா சால்ல டிஷன்ட்ருக்கா அப்டி பாத்து பாத்து எடுக்குறே தெரிமா ம் ஏ நீ சொல்லு உனக்கு நானா அப்பலா எப்டி அந்த மாரி ட்ரெஸ் பண்றத்தானே நீ வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு சொல்லுவ
ம்
சொல்லு எது நல்லா இருக்கோனு
நா உன்ன ஜீன்ல பாத்ததில்ல ம்
பாத்ததே இல்ல அதென்னோ உண்ம தா நீ வந்து ஒருக்கா கூட நீ பாத்ததில்ல அ இரு நா உங்கூடு இருக்மோது நா போட் டதில்ல
ம்
ஷால் போடாம கூட வந்ததுல்ல
ம் ம் எது இல்லன்னாலும் ஷால் கம்பல் கம்பல்சரிதா
ம் ஆமா இல்ல ஆனா சொல் றே
ஆ
ம்
ம் ம்
என்ன சாப்ட்டுட்ருக்க
கெஸ் பண்ணு பாப்போ
என்ன சாப்படற பிரியாணி செய்ய போறேன்னு சொன்ன
செரி
பிரியாணி செய்யறதுக்கு என்ன செஞ்சு வெச்சுருப்ப
பிரியாணி எல்லா எந்த அளவுக்கு டைமுக்கு செஞ்சு முடிக்க முடியுமா
இல்ல நா அது சொல்லல எதாவது பிரிப்பேர் பண்ணி வெச்சிருக்கறது தான சாப்டுட்ருப்ப நா அதா யோசிச்சிருக்கே என்ன பிரிப்பேர் பண்ணி வெச்சிருப்பேன்னு
எதுமே பிரிப்பேர் பண்ல நா எங்க போய்
வாழப்பழ சாப்டுட்ருக்கியா
வாழப்பழ யாராச்சு இப்டி சாப்டுவாங்களா
கடல சாப்படறியா
ம்
ம்
மிக்ஸ்டு டிரை ஃப்ரூட்ஸ்
ஓ டயட் கண்ட்ரோல் ஹெல்தி ஃபுட்
அதெல்லா ஒன்னு கெடாது
ம் இப்ப நா என்னெல்லா அரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லு
ம்
நீதான வாங்கிட்டு வர சொல்லிருக்கே ஒண்ண கடைசில எதுமே வாங்கிட் வராம வந்து நிக்க போற
ம்
ம்
பொறகு டோப் வாங்கிட்டு வர சொன்னே
ம்
அப்புறோ வாட்சு
ம்
அப்புறோ ஏர்போர்டு
ம் சேரி ஞாபகம் வச்சிருக்க பரவால்ல
ம் நீ என்ன குடுப்ப எனக்கு
கேரட் அல்வா
ம் மூஞ்சி
பனின் வாங்கி தரட்டுமா உள் பனியன்
ச்சி ம் ம்
நீ போடுவல்லா
ம் ம் ஆனா நீ எனக்கு எடுத்து குடுத்த ட்ரெஸ் இருக்குல்ல ரெண்டு ட்ரெஸ் எடுத்து குடுத்த
சட்ட ஒரு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர்
ஹய்யோ இ இந்த க்ரீன் கலர் எல்லா தாத்தா ஷர்ட்
நல்லாதா இருந்ச்சி அத ஆட்டிட்டு போட்டு அவ கூட சர்ச்சுக் வேற போன
ம் அவ்ளோ கேவ்லமா இருக்கு அந்த ட்ரெஸ்
சேரி ஒயிட்டு எவ்ளோ அழகா இருந்துச்சி ஏ அதே சைஸ் தா ஒயிட் நா எத்து குத்து நல்லா இந்துச்சுல அதே சைஸ்தா க்ரீன் எடு
ம் இந்த ஒய்ட் ஓகேதா ஒய்ட் நல்லா இருந்துச்சு ஆனா அது என்ன ம்
ஆஃபாய்ல் டைப்பு
கேக்கல
இப்போ உங்கிட்ட இருக்காதில்ல அது
இருக்கு வீட்ல இருக்கு ம்
போடும்போது கூட எண்ணமே எந்த எண்ணம்மே இல்லாம குற்ற உணர்ச்சியே இல்லாம எப்டிதா போட்டியோ நால்லா அப்றோ போடவே இல் து எரிச்சிட்டே
நெஜமாவா
நெஜமா கடைசியா எடுத்து குடுத்தது மட்டு ஒரு ஸ்கை அ ஒரு கிரீன் மாதிரி லாஸ்ட்டா இது வேணுனு அடம் பிடிச்சு எடுத்தே தெரியிமா
எனக்கு பிடிக்கலனு சொன்னதா
ஒரு ப்ளூ வித்து கிரீன்டா
ப்ளூ கிரீனு
ம் அது என்ன சொல்றது ஒரு மாரி எலப்பச்ச எல பச்ச மாதிரி
ம் ம்
ஆ கடைசியா எட்த்து குத்தது அத நா இன்னி போட்டு பாத்துருக்க கூட மாட்ட
ம்
ம்
ம்
ஆ
அப்பறோ
ம் அப்பறம் என்ன
நீ என்ன பண்ணிட்ருக்கே
நா வந்துட்டு நீ கண்டுபிடி பாப்போ
ஏதோ கொட்டிட்டிருக்க
எதோ கொட்டிட்ருக்கே ஆனா இவ்ளோ அமைதியா எல்லா இருந்தா இந்த டாக்லல்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஏ தெரிமா? பேசிக்கி ட்டே இருக்கணு நம்ம வந்துட்டு கத விட்றோ ஓ கே கத உட்றயாவது கன்ட்டினியூஸன்னா கத விடணு ப்டி நிறுத்தி நீ என்ன பண்ற ஆம் நா என்ன பண்ற ஆ நீ அங்க இருக்க ஆ நீ சாப்ட்டியா ஆ இப்டி சொன்னா எங்க ஓடறது கத? ம்
ம் அ
சரி அங்க எங்க போலா அந்த நீ பாத்தியா நீ நா சொன்னது மாரி கண்ணாடி பாலோ எங்க இருக்ன்னு சர்ச் பண்ணியா
ம் அதெல்லா பாக்குல
அப்ப இப்ப சர்ச் பண்ணு
ம்
ஆ அனுப் ச்சுடச் சொல்லு ம் ம் கிளாஸ் பிரிட்ஜ் தா அங்க ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க நா அவ அவங்ககிட்ட கூட கூட்டே கேட்டே டேய் இங்க வந்துட் எப்பட்றா நல்லாருக்கா ஏனா அங்க ஃபிரண்ட்ஸ் எல்லா ட்ரிப் போறதா பிளான் பண்ணோல்ல அப்ப ஃபஸ்ட்டு அ கிளாஸ் பிரிட்ஜ் போலான் ஒரு ஆ ஆக் குளந்தா நீதா சொன்ன ஆ எங்கடா இருக்கு பக்கமா
ம்
ம்
அ நம்ம போற வழிலதா இருக்கும்
அப்ப அங்க போலாமா
ம்
போலா அங்க போலா
இங்க வர்ற டைம்ல பாப்போ
ஆ எனக்கு தெரியாது அங்க போணு எப்டியு போணு நா கிளா இங்க இருக்க கன்னியாகுமரில இருக்க கிளாஸ் பிரிட்ஜ்க்கே போல தெரிமா?
ம் செரி திரும்ப வர்ற டைம்ல போவோ ஆ இந்த வழியா வருவோ
எது என்னவோ எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா கிளாஸ் பிரிட்ஜ் போணு
பத்து மணிக்கு நம்ம அங்க இருந்து கிளம்னா பன்னெண்டு மணிக்கு ட்ருவேன்றம் போறோ அப்புற ஒரு நால் மண் நேரோ ம் அப்புற எப்டியு செரி போற வழில அந்த வழியா போலா
அது எந்த ரூட்டு
இந்த ம் ஆக்குளம்னா இப்ப புது ஹைவே போட்றாங்க போட்டிருக்காங்
ஆமா ஓ உனகே தெரியாதா
தெரியாது பாப்போ
ம் சரி ஞாபகோ வச்சுக்கோங்க ம் எங்காச்சு போலா அது ஒருதடவ பார்க்கு போல
ம்
நீங்க கன்னியாகுமரி போனீங்கள அங்க கிளாஸ்பிரிட்ஜ் போனீங்களா
ம்
நீங்க கன்னியாகுமரி போனீங்கல்ல அப்போ கிளாஸ் பிரிட்ஜ் போனீங்களா ஓ அப்ப கெடயாதுண்ணா அப் நோ அப்புறந்தா ஓபன் பண்ணி இருப்பாங்களோ போய் அஞ்சு வர்ஷோ ஆச்சா இல்லைல்ல ஆமா முன்னாடி ஓபன் பண்ட்டாங்க இல்ல இல்ல ம் ஓபன் பண்ட்டாங்க நீதான் நீங்கதான் மிஸ் கண்டினியூ போல நீங்க என்ன சாயந்தரோதான போனுவீங்க கன்னியகுமரிய சுத்தி பாக்க
ம்
ம் அதனாலதா
ம்
என்னா என்ன சாப்ட்ருக்கேன் கண்டுபிடிக்கவே இல்ல நீணு
ஏர்டெல்லு இது பண்ணி வெச்சிருப்பா போல
நா வந்துட்டு மில்க் ஷேக் வாங்குனாலு கேரட் மில்க் ஷேக் ஏ அல்வா பண்ணாலு கேரட் அல்வா சாப்ட்டாலும் கேரட் கூட்டு பண்ணாலும் கேரட்‌ கூ பொறியல் இப்பிடிதான் படுவேன்
தின்னம்ப கேர்ட்டு தா
ம் அதா என்னோட அழகின் ரகசியம்
ம் ம் எதுமே இடிக்கல உனக்கு
ம்
எதுமே இடிக்கல
என்னது இடி க்கறது ம் இல்லல்ல ஒரு கொஞ்ச முடி மட்டு கொஞ்ச கம்மியாருக்கு முடியு கொஞ்ச வளந்துட்டுன் வெச்சு க்யே சூப்பரா இருக்கு லாஸ்டா போட்ருந்த போஸ்ட் பாத்தேல அந்த கிரீன் கலர் சாரி
ம்
ம் அதுல முடி எவ்ளோ தெரியுது கம்மியாதானே தெரியுது ஆனா அந்த பாட்டு அழகா இருந்துச்சு தெரியுமா அ இந்தே போ மேனே எந்தே பூமேனே அப்படி சொல் பாட்டு நெஜமா அந்த பாட்டு கேக் க்கு நல்லா இருந்துச்சு அந்தால
செரி இப்போ சூரியா படோ ஒண்ணு வர போதுல்ல
கருப்பு எறங்கிருச்சுடா நா அப்ப அது அமேசான் ப்ரைம்ல இருக்கு
அய்யோ கருப்ப நா சொல்லலப்
ஸ் ஏ கே விஸ்வநாதன் அண்ட் கோ ஆமா
ம்
அது என்ன
அதுல மமிதா பஜு தா
ம் மமிதா பைஜூ ஏ உனக்கு அவ்ள பிடிக்குமோ
எனக்கு பிடிக்காது ஆனா தமிழ்நாட்டுல அவனா அப்படியே சாவ்றானுங்க நாய்ங்க
ம் உடனே நடிச்சிருவா
ஏ அவ அவ இந்த ப்ரமோஷனுக்காக அந்த டான்ஸ் சீக்வன்ஸோட ஒரு போர்ஷன் அதுல போட்ருக்கா ஃபேஸ் புக்ல கீழ போய் ஆ அதுல பாத்தா பூ ஒரு நைன்டி பெர்சன்டேஜ் தமிழுங்க தா ம் யுவர் லுக்கிங் சோ க்யூட்
அழகா இருந்தா அழகா இருக்குன்னு சொல் அங்கலாந்தா அழகெல்லா வர்ணிக்கிறதெல்லா நல்லவங்க
ஐ லவ் யூ
வஞ்சன இல்லாத நல்லவர்கள் அப்டின்னு சொல்லா நீ யாருக்கு லவ் யூ வே சொன்னதில்ல யாரயு க்யூட்ன்னு சொன்னது இல்ல யார்
இந்த மாரி ஏதாச்சு இங்க போஸ்ட்டு கீழ போய் நீங்க நல்லா இருக்கீங்க க்யூட்டா இருக்கீங்க அழகா இருக்கீங்கனு சொல்ணுமா சொன்னது இல்ல
யாருக்கு பே போஸ்டுக்கு பின்னடி போட்டுயிருக்க என் போஸ்டுக்கே நீ போட்டதுல்ல நல்லாருக்கே அப்டின்னு சொல்
ம் யாருக்குமே போட்றது இல்ல ஏன்னா ம மத்தவங்க நல்லா இருப் பாங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சோ தயக்கம் இருக்கு
ஆ நீ அப்ப என் நான் நல்லா இருக்கேனா இல்லையா கூட சொல்றதுக்கு கூட தயக்கம் அப்படிதானே
நீ மத்தவங்களா
சரி நீ நடிக்காதடா ஏய் சமாளிக்காத சரியா சும்மா சமாளி ஏதே ஒரு போஸ்டுக்கு போயி லைக் போட்ரதுக்கே அவ்வளவு வருத்தம் உனக்கு
ம் நான் அவ்வளவு போட்டோஸ் சும் பாத்தே ஆனா நான் லைக் பண்ண நான் உங்க வீட்ல உனக்கு அடி உலாமா இருக்கிறதுக்கு தான் நா
அப்படியெல்லாம் ஒன்னும் வராது அது அந்த கேரளா சரி கட்டிட்டு ஒரு போட்டோ போட்டு பாத்திய ஓண வாய் பெல்ட்
பாக்கலை
டைம் ம் புரியல
பார்த்த ஞாபகம் இல்லையே ஓணம் வைப் இந்த தனத்தோட இது வந்துட்டே இருக்கு தெரியுமா ஏய் தனத்தோடத நீ லைக் பண்றிய இருக்கும் அதனாலே வருது எங்க ஒரு போட்டே ஒரு
நீ பா எதாவதுனியே குரோமுக்கு என்னத் தெ நீ எப்பாது மனசுல என்ன நெனைக்கிறியோ அது தெரியு நீ மனசுல ஃபுல்லா தனொ தனொ தனொன்னு நெனைக்கிறியா இருக்கு
அப்போ ஓ இதுல என்னத் தெரியிது
ஏ இதுல என்ன தெரியிது ஒன்னுமே தெரிய மாட்டேங்கு ஒரே சோகம் ஒரே சோகம்
ம் ஆமாமா
ஏ இதுல சோகம் சோகம் இல்லல்ல ட்ரெஸ்ஸு வேற ஒன்னு இல்ல ட்ரெஸ்ஸு தெரியு ஒருவேள இது த்திக்குமா டிரெஸ்ஸு இல்லேனா மே கப்பயிட்டம்ஸ் ம் எனக் வேற காம்பெக்ட்டெல்லா தீந்து போச்சுடா போல அவனு காம்பெக்ட்டு வாங்கனு காம்பேக்ட்டு பவுடர்ருக்குல காம்பேக்ட் நா சொன்னேல்ல காம்பேக்ட்டு வாங்கணு அப்றோ ஒரு கரர் கலர் கரெக்ட் டர் வாங்கணு ஒரு பிபி கிரீம் வாங்கணு அப்புற ஒரு ஃபேஸ் தீராமங்கலம்
ம் டே நீ பெட் ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்க மாரி ஒரு போட்டோ போட் ஒகே
ஆ அத எப்டி போட்ருக்கே படுத்திருக்க மாரில்லா ஃபோட்டோ போட்ருக்க மாட்டே ஆ ஹ
இரு இருக்குடி
ஏ அந்தமாரி போட்டாவே கெடையாது என் ஸ்க்ரீன் ஷாட் பண்ணு அதுவ்வா அதுங்கள்ள நானாருக்கே அதெல்லா டெலிட் பண்ணனு நீ
ம் அப்டி யே டாக்ட்ரு ஒன் வாய போலந்து பாக்குறாரு ம் கரெக்டா
ம் ம் ஆமா ஆமா ஓ எண்ணம் எப்டி இருந்துச்சுன்னா என்னம் பன்ன முடியு ஒண்ணும் பன்னமுடியாது உருப்படுற ஐடியா இருக்கா இல்லையா அப்டிங்கற மாதி
ஆமா ஆமா தூறப்பட்டுதாகு ஏண்டி இப்பிடி அட்டுவைஸ் பண்ணி சாவ் அடிக்கி வீங்க
ம் என்னது
ம்
நா அட்வெய்ஷ் பண்றேன்ன உனக்கு
அட்வைஸ் பண்ணா அப்டே ம் உன்னை மாரி திரிந்திரூவோம் அப்டிங்கற
அது ஏக்கே திருந்திடாலு
ம் ம் எங்க இதுல க்ரோன் கேரளா சேரி எல்லா நா பாக்கவே இல்லைல
ஏ அதுல மேல அந்த ரவுண்ரவுண்டா அது என்ன சொல்லுவாங்க அதுக்குபேரு என்ன சொல்வாங்க அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆ மை லைஃப் அந்த மார்லா மென்சன் பண்ணி போட்ருக்கேன்ல அத என்ன சொல்வாங்க அதுக்கு பேரு
ஆ ஆ செரி செரி செரி ஹைலைட்ல பாப்ப இல்லப்பா அது ஹைலைட்ல ரெண்டு குட்டிங்க ஜட்டியோட நிக்கறதுதா இருக்கு
அது நெறையா இருக்கு குட்டிஸ் நிக்கறது
ஓணம்வழி எல்லா ஹைலைட்ஸு ஓபன் பண்ணி பாரு ஓணம் வழி கேக்குதா ம்
எப்பிடி இருக்கு
இந்த ஃபோட்டோக் எல்லா நா முன்னாடி பாத்த நல்லா இருக்குனா ஒரு பத்து வாட்டி சொல்லியாச்சு அப்போ நீ தெனமு சொல்லியாச் திங் பண்ணோ
ம் சொன்னா திருப்பி சொல்றதுக்கென்ன அங்க பாரு இப்ப பாரு ஜீன் போட் றத ஃபோட்டோ போட்ருப்ப
ஜீன் போட்டு
அது உனக்கு அனுப்புன இல்ல அந்த ஏ ஐ ஃபோட்டோக்கு
ம்
அது
ஏய்
ம் ஆ ஒர்க் பண்ணிட்டு தா இருக்க ஏ
ஏன் பண்ண கூடாதா இல்ல நீ எதுலெதுலலா ஒர்க் பண் ப்ப எவ்ளோ கமா த அப்ப உனக்கு
ஏ நீங்க சொல்ல மாட்டிங்க எல்லா கம்மிதான இது ஒரு பேக்கெட் மணி ஒர்க்கிங் பே பாக்கெட் மணி ஒர்க்கிங்காக இதெலா நீ தருவியா மாச மாச ஐயாயிருவா தருவியா எனக்கு ரீசார்ஜ் அமௌண்ட் கெடைக்குன்டா இப்ப இதுலயுமே எனக்கு அவ்ளதா கெடைக்கு அதுலயே இந் ரீசார்ஜ் அமௌண்ட் தா கெடைக்கு நா அத வச்சு ரீசார்ஜ் பண்ணிப்பே மத்ததுக்கெல்லா பிச்சதா எடுக்கணு நம்மன்றது பிராப்பரா வேலையில்ல ல ல இது பியூட்டி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இப்ப யோசிச்சுட்டே இருக்க பிச்ச எடுத்துட்டே இருக்கே வாங்கனு வாங்கனு வாங்கனு ஒரிகிட்ட
யார் டப்பு தெடிபீங் அப்டின்
யாரிட்ட கேட்க முடியு கேட்கறவங்கிட்டதா கேட்க முடியு ஆன அவ்ங்க அத சொல்லி கைய சச்சிட்டே இருந்தா ஒரு ஒரு ரெண்டு வாரமா அப்டி கேட்குபோதா ஒரு வரமா கெடைக்கு
யாரு குடுப்பாங்க
குடுக்குறவங்க குடுப்பாங்க ஒருத்தங்கட்ட கேட்டே புடுங்களலா ஆனா என்ன அப்டி கேக்கல
உம் என்ன விட்றி நா என்ன யாருன்னு கேட்ட
என்ன யாருட்ட கேட்க முடியு சொல்லு நா யார்ட்ட கேட்க முடியு
யார்கிட்ட கேப்ப
இததா கேட்க முடியு வேற யாரு
உரிமையாளர்னா உங்க கணவர்
கணவர் கழுத்தின் உரிமையாளர் கழுத்தில் கெடக்கு கழுத்தின் உரிமையாளர் தா ஆஹ் வந்துட்டு அடுத்த கால்ல பாக்கலா செரியா
ஏண்டி ஏண்டி டைம் ஆச் சின்ன அப்டியே என்ன கல்ட்டி விட பாக்குற
வேல இருக்கு அதனாலதா கட் பண்றே ஓகேவா
ம் நான் எங்க குக்கே பண்ணாம உ ங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கு என்கிட்ட நீ சொல்ற
அம்மா கூப்பிடுட்டே இருக்காங்களா
இதாண்டி புரியுது
ஏ புரி அம்மா கூப்புறாங்க மேன் டல் அதுனாலதா அப்டி சொன்னே ஏ லைக் யுவர் ஸ்டோரி அந்த பெரயாரும் மாத்த மாட்டான் சுபாஷ் ராஜீந்திரன் அப்டின்னு சொல்லி வச்சுக்குவான்
என்ன
பெர வேற ஃபுல் பெரா வச்சருவா வையி
உம் ம்மாதா
உம்
உம் உவேலைய பாருங்க உம்
ஓகே அம்மா கூப்ட்டேருக்காங்க
ஆமாவ அம்மா ஒடனே கூப்றாங்க
நஜமாவே அம்மா கூப்புறாங்க அதனால தா அப்டி சொன்னே செரியா வை
ம் உம்
என்னம்மா